இப்ப கேக்குதாப்
ஆ
ப்ரோ ஃபோனு ஆட்டோமேட்டிக்கா இது சுச்சாஃப் ஆயிச்சி ப்ரோ
ஹீட்டா இருக்கா ஃபோன்க்கு
ஆ நம்ம ஃபோன் வரட்ட அடிக்கடி ஹீட் ஆயிடும்மா அதுனால ஆட்டோமேட்டிக்கா சுச்சாஃப் ஆயிடுச்சி
அ அதா என்ன பேசிட்டே இருந்தீங்க திடீர்னு நாப்பாட்டுக்கு பேசிட்டே இருக்கே எங்கடா சவுண்டே வரலன் பாத்தா சடனா கட் ஆயிடுச்சி ஆட்டோமேட்டிக்கா இதே மாரிதா இன்னைக்கி ரெண்டு மூணு ஆயிடுச்சி கால்லியே ஒரு காலு ஏழு நிமிஷோ வரைக் பேசிட்டு திடீர்னு ஒணு ஆயிடுச்சி இப்ப ஒண்ணு
உம் அதுவே போயிட்சி போனு
இந்த ஜூவல்லா போயிருக்கீங்களா
ஜூ ஜூலா போனதில்ல ப்ரோ நானு நீங்க போயிருக்கீங்ளா ஜூலா
ஆ நா அ இது நம்ப பெங்ளூர்ல பேங்ளூர்ல இருக்குல்லையா அங்க கூட்டு போயிருக்கே ஃபேம்லியோட போயிருப்போ அதோ ஊட்டி கொடைக்கானல் போறப்போந்த பொட்டானிக்கல் கார்டன் நல்லா இருக்குல்ல வெதவிதமான செடிங்க அதெல்லா பாத்துருக்கே
நா அங்கலா போனதில்ல ப்ரோ
அந்த மாரி எடத்துக்கு போனா மட்டுதா நம்ம புது புது ஆன வகையான அந்த செடிங்க ஃபிளா அந்த ஃபிளவர்ஸ் ஷாப்ஸு அது இதெல்லா பாக்க முடியு ஊட்டி கொடைக்கானல்லல்லா போயிருக்கீங்களாணா
ஊட்டி கொடைக்கானல் ஊட்டி போயிருக்கிறேம் ப்ரோ நானு
செரி
ஃப்ளவர் கார்டன் சாரி ரோஸ் கார்டன்
ரோஸ் கார்டன் அதா அதா ஏதோ ஒரு பாயிண்ட்டிருக்கு கொடைக்கானல் நெனைக்கிறே கொடைக்கானல் பொயிருக் போனதில்லையா அப்போ
ஆ கொடைக்கானல் போனதில்ல ப்ரோ ப்ரோ ஊட்டியில கூடன ஒரு நரி வியூ பாயிண்டு சொ
ரொம்ப தூரமா வச்சி பேசுறீங்க பக்கத்ல வச்சி பேசுங்க
ஓ அப்டியா இப்ப கேக்குதா ப்ரோ
ஆ இப்ப கேக்குது
ம்
வீட்ல இப்போ வந்து எப்பொமே ரெகுலரா வந்து ஆ டி வி ஷோஸ் பாப்பாங்கல்ல சீரியல்ஸ் அதல்லா பாப்பீங்களா நீங்க
நா டி வி யே பாக்க மாட்டே ப்ரோ
டி வி யே பாக்க மாட்டீங்களா
நா எப்பயாச்சி இந்த சாப்டு சொல்லம் போது சாப்டும்போது அப்டில்லனா ஃபோன் சார்ஜி போடசுல்லோ சப்போஸ் டி வி யாருனா வச் சிந்தாங்கனா டி வி ல அது காமெடி சீன் மட்டுதா பாப்பே
இந்த அதிச்சேச் ஆதித்யா சேனல் பாத்துட் பாப்பீங்களா
அவ்ளதா கல் காமெடி மூவி காமெடி சீன் மட்டு பாத்ருவே
ப்ரோ கால்ல நீங்க வந்து க ஸ்கூல் போறப்போ அ என்ன பண்ணுவீங்க மோஸ்ட்லி எது எழுந்து எது எப்டியு நம்மள ஆறு மணி ஆற்ரைக்கலா எழுப்பிடுவாங்க அப்பொ எப்டி என்னென்ன பண்ணுவீங்க ரெடி ஆகு ரெடி ஆகுறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணுவீங்க ரெடி ஆன அப்றோ என்ன பொண்ணுவீங்க காலேஜ் ஸ்கூலுக் போறதுக்கு முன்னாடி வரைக்கு
தூ தூக்கத்துல ஏப்ப சொல்ல ஐவம் ப்ரோ ஏ ஏப்புறிங்க இது
அது எல்லா அது எல்லாட்டயு சேந்து பண்ணிருக்கு எம்புள அப்டிதா இப்ப கூட அப்படிதான் வெச்சுக்கோங்க
ஃபஸ்ட்டு செகண்டு பல்லு வெளக்கறத்துக்கு சோம்பேறி பாத்ரூம் போறத்துக்கு சோம்பேறி குளிகறத்துக் சோம்பேறி
செரி
அது எல்லாத்தையு பண்ணி முச்சுட்டு டிரஸ்ஸ போடுவம் ப்ரோ யூனிஃபார்ம யூனிஃபார்ம் போட்டா இந்த ஜெயில்ல ட்ரெஸ்ஸ போட்டா மாரி ஃபீல் ஆகு
எதோ ஆமா
ம் அப்டியே எப்போ வேண்டிதா இந்த மார்னிங் சாப்பாடு எப்பயாச்சு சாப்டுவ இல்னா சாப்பட மாட்ட பிரேக் ஃபாஸ்ட்டு அப்டியே காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போவ ஃப்ரெண்ட்ஸ் கூடதா போவ நாங்க எல்லா ஒன்னா போவோ ஃப்ரெண்ட்ஸ்லா
ஓகே ஓகே எத்தன பேரு ஒரு ரெண்டு மூணு பேரா இல்ல கேங்கா போவிங்ளா
கேங்கா போவ ப்ரோ ஆனா வேற வேற ஸ்கூல்தா
சேர் சேர் சேர் ஒரே பக்கத்துல ஆப்போசிட் ஆப்போசிட்லா இருக்கு
ஆமா ஆமா லாங்ல கொஞ்ச தொலுவு ஆனால ஒரே கேங்கா போவோ பஸ்ஸுலல்லா ஒரு கேங்கா இருக்கு கத்துறது இந்த ஃபுட்போடு அடிப் னு சொல்வாங்ளே இந்த பஸ்ல தொங்கறது
ஆமா அப்பவே ஸ்கூல் படிக்கிறப்பவேவா
ப்ரோ ஸ்கூல் படிகிறப்பதா ப்ரோ இதெல்லா பண்ணு இதெல்லா பண்ண முடியு அதுக்கப் ற இப்போ இப்ப போயிட்டு பஸ்ல எனக்கு போர்ட அடிக்க சொன்னா எனக்கு புடிக்கவே புடிக்காது ரன்னிங்லயே ஏற மாட்ட
நாங்ளு நாலா எப்பயாது ரொம்ப கஷ்ட அ சீட்டு கெடைக்ல இல்ல கூட்ட பஸ்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுன்றப்போ அந்த மாரி பண்ணுவோ நால்லா மத்த தெர்ல என்னதா இருந்தாலு போகவே மாட்டோ சீட் இல்லாத பஸ்ல ஏறவே மாட்ட
நீங்களாது பரவால ப்ரோ நீங்களாது கூட்ட கூட்ட இருந்தாதா போடடி நாங்க வந்து கூட்ட இல்லனாலு பஸ்ஸு வந்தாலே பஸ்ஸு மேல ஏறுவோ தெரில ஃபாஸ்ட்டா அப்டி கம்பி புடிச்சுனு அந்த இதுல தொங்கறது
ஆமா ஆமா
அந்த பஸ்ச நிப்பாட்டத்துக்காக மேல
அதெல்லா நா வந்து ட்ரெயின்ல பண்ணிருக்கே ட்ரெயின்ல வந்து வந்து ஆ இந்த பேசஞ்சர் ட்ரெயின் இருக்குல்ல ஒவ் ஒவ்வொரு வெளிய போகாது சிட்டிக்குள்ளவே வந்து ஓடுற ஓடுற ட்ரெய்னு அ நால்லா மும்பை க்கு வந்து ஒர்க்குக்கு போறப்போ அங்க நாங்க வந்து எப்பவுமே ரெகுலரா வந்து டெய்லிமே ட்ரெயின்தா எடுப்போ ட்ரெயின்ல போவோ ட்ரெயின்ல போய் அங்கருந்து மாத்தி வேற இன்னொரு பஸ் ஒண்ணு பிடிச்சு போவோ சோ இந்த ட்ரெயின் எப்டின்னா வந்து நின்னா ஒரு ஒரு நிமிஷ கூட ஒரு நிமிஷ மேக்ஸிமம் அவ்ளதா அது வரைக்குந்தா ஓபனிங்கு அதுக்குள்ள இந்த பக்க ஏறனு அந்த பக் க ஏறுவாங்க கூட்ட கூட்டமா ஏறுவாங்க நம்ம வந்து அந்த ஸ்டாட்டிங்கு அந்த ஃபஸ்ட் இருக்குல கம்பாட் அந்த பாக்ஸ் அதுலதா ஏறுவோ அதுல ஏறுனா நா வந்து எனக்கு வந்து ரெண்டே ஸ்டாப்தா ஒன்னு ரெண்டு ஸ்டாப்தா மத்தவங்க எல்லா ரொம்ப கூட்டமா இருக்குன்னா அந்த ஸ்டாப்பிங்க்ல நம்போ எப்டி சொல்றது அந்த ஒரு நிமிஷ டயத்துல அடுத்துக் கொஞ்ச முன்னாடி வந்துர்ணு இந்த பக்க ஏ எப்டி சொல்ற ரைட்ல ஏறுவோ லெஃப்ட் டு சைட்ல தா உங்களுக்கு வந்து ஆ எப்டி சொல்றது எறங்குற வ இது பிளாட்ஃபார்ம் ஆ பிளாட்ஃபார்ம் அந்த பிளாட்ஃபார்ம் வந்து ஆ அது அந்த பக்கந்து இந்த பக்க வர்றதுக்குள்ள போது ‌போது ஆயிடு அதுக்குள்ள சில பேர்லலா ட்ரெயினு ஆ இப்ப அடுத்தது மூணு ரெண்டு மூணு ஸ்டேஷன் தாண்டி எறங்கி திருப்பியும் ஆப் போசிட்ல வருவ அதெல்லா நடக்கு ஏன்னா கூட்டோ அப்டி இருக்கு சில டயத்துல என்ன பண்ணுவே சரி ஒரு ரெண்டு மூணு டைம் ப பட்டுட்டோ அதுக்கு என்ன போண்ணுவேன் எல்லா ரெயில்வேட்டுக்கு கடைசிய பஸ்ல ஏற மாரி கடைசியா ஆ ஒரு அந்த எடத்த புடிச்சு நின்டுப்போ வ ஒரு எட்த்துல நம்ம கம்பி இருக் இருக்கு இல்லையா புடிக்கிற மாரி பஸ்ஸுல எப்டியு அதே மாரி ட்ரெயின்ஃல அங்க ஆ புடி ஸு நிக்கிறதுக்கு எட அங்க அபடியே இருக்கும் அங்க அப்படி நம்ம நின்டுபோம் யார் வந்தாலு பாரவால்ல நீங்க அந்த சைடக போய்ரிக்கோங்க நான் இந்த பக்கம் நின்னுக்கிறானு அப்டி பண்ணா மட்டுந்தா உண்டு அப்டி பண்ணா என்ன ஆகுஞந தெரியுமா ஆ ரோடு அந்த ரோடுன்னா ஃபுல்லா அந்த செடிங்க முள்ளு பொதர் செடிலேருந்து எல்லா இருக்கு அதிகமா இருக்கு அது அப்டி சை ட்ரெயின் ஒட்டியே போகு அதெல்லா அப்டியே நம்மள அத த செடி எல்லா மூஞ்சுல அடிக்கு எல்லா அடிக்கு
அதுலா ஒரு மெமரிஸ்ல்ல ப்ரோ
ஆமா அந்த மாரி இதுதா பட் ஆனா சேஃப்டி இருக்கணுல்ல நம்ம பஸ்ஸுல ஆச்சு வந்து இது இருக்கு அது இதுலல்லா வந்து ரொம்ப சேஃப்டி இல்ல ஒருத்த இதுல வந்து பஸ்ல வந்து தள்னா ரு தள்ள மாட்டாங்க ஓரளவுக்கும் கொஞ்ச சேஃப்டி குடுப்பாங்க இதுல்லல்லாய் பாக்கவே மாட்டாங்க தள்ளி விட்டுருவாங்க எல்லா அந்தளவுக்கு மோசமானவங்க ஆ இப்ப எப்டி சொல்றேன்னா ஒரு வேற வேற ஊருக்கு போறவங்க வேற வேற இருந்த அவனுக்காக அதுகல்லா பாத்துட்டு உக்காந்து அவ அவ எதோ ஒன்னு ஆயிட்டு போதுல்லா யாரும் பாக்க மாட்டாங்க அந்தளவுக்கு ஃபுல் ரன்னிங்கா இருப்பாங்க
ம்
அவ அவ வேலைக்கு போறது அடுத்து பஸ்ஸு புடிக்கணு அடுத்து ட்ரெயின் புடிக்கணுன்ற மாரி இந்த ஆளுங்க எல்லா அதனால அது கொஞ்ச கஷ்ட பஸ்னா ஓரளவுக்கு ஆ அந்த அத சொன்னாங்களா அத அந்த படிக்கட்ல நி க்கிறவங்க எல்லாமே வந்து மோஸ்ட்லி வந்து சின்ன பசங்களா இருப்பாங்க மேலையு ஓரளவுக் சின்ன பசங்களதா இருப்போ அந்தளவுக்கு ஓரளவுக்கு அவுங்க வந்து அந்த மாரி பண்ண மாட்டாங்க இங்கெல்லா வந்து வயசான ஆளுங்க வயசான ஆளுங்கன்னா நீங்க போய் சொன்னா கேக்க முடியுமா மொரண்டு புடிச்சன ஆளுங்கள்லா நம்ம பேசுனா அவுங்களுக்கு நம்பளுக்கு பதில் பேசுவா அந்தளவுக்கு பேசுவாங்க அது அதர் ஸ்டேஸ்ல நம்ம வேல பாக்குறப்பல்லா ரொம்ப கஷ்டோ
ம் ம் ம்
ம் அதனால தா
நாங்க போர் அடிக்கசொல்ல ப்ரோ டிரைவர் டென்ஷனாயிட்டருன்னு வச்சீங்களே இந்த சைட்ல நீங்க உங்க உங்க உங்க உங்க ஸ்டோரியா தா அந்த சைட்ல இந்த ஆ மரங்க இந்த செடி கொடிங்கள்லா இருக்குல்ல
ஆமா இந்த ஊருக்குள்ளல்லா பஸ்ஸு போவு பாத்தீங்களா இந்த அந்த அதெல்லா நெறைய பிரச்சன பண்ணுவாங்க இந்த ஊருக்குள்ளா டவுன் வண்டி போவு நா பிரைவேட் வண்டிலா வராது டவுன் வண்டியெல்லா போறப்போ ஊருக்குல வந்து ரோடு சின்னதா இருக்கு இந்த வீடுங்கல்லா முன்னாடி வந்து கூர போட்டு வச்சிருப்பாங்க அதெல்லா சும்மா ஒரு சைடு அசஞ்சா அது ரோடுக்கு அதுக்கு பஸ்ஸு போற அளவுக்கு ரோடு இருக்கும்னா பிரச்சன இல்ல அவன் டென் பண்றதுக்கே முடியாம எ எடத்துல போயி அவே கூர போட்டு வச்சிருந்தா என்ன பண்ண முடியு இப் முடியாது இடிச்சா ஒழுகதா செய்யு அதுக்கு வந்து நீ பேச்சு சண்ட போ போடுவாங்க அதுக்கல்லா நெறையா நடக்கு
அதெல்லா சூப்பரா இருக்கு ப்ரோ
சூப்பரா இக்கு அடுத்த மாட்டிக்கிறது நம்ம பாத்தா சூப்பராதா இக்கு அவே கத்திப்பாங்க அதா ஒருத்த பஸ்லல்லா ரெ ரெகுலரா வந்து இந்த குடிச்ட்டு வரவங்கல்லா அதிகோ டிக்கெட் எடுக்கும்போது அவ அவம்பாட்டு ஒளருவா இவம்பாட்டு ஏம்ப்பா டிக்கெட் வந்துதா அவ ஒவ்வொருத்த என்ன பண்ணுவா தெரியுமா ஆ குத்தி கேட்டா க அமௌண்ட்டு குடுக்கு மாட்டா அவ என்னா பண்ணுவா கண்டக்டரு அவ ஜோக்குல இருந்து அவனே காசு எடுத்து அவனே டிக்கெட் போட்டு வச்சிட்டு போயிடுவா அந்த அளவுக்குலா நடக்கு ரொம்போ பண்ணு
அய்யோ அய்யோ
ஒரொருத்த ரொம்ப டார்ச்சர் பண்ணிடுவா அவனே வந்து ரூல்ஸ் பேசி அவனுக்கு ஏதோ அவனுக்கு ஆ கண்டக்ட்ரு பஸ்ஸு டிரைவரு என்னவோ அவனுக்தா வேல செய்ற மாரி ஓவரா பேசுவாங்க அதெல்லா நடக்கு
ம்
த பசங்க ஸ்கூல் பசங்க த த காலேஜ்ஜு பசங்கல்லா காலேஜ்ல இருந்து ஆ ஏறுவாங்கல்ல பஸ்ஸுக்கு அப்ப வந்து இருக்குற வ நிக்குற பண் வண்டியில ஏற மாட்டாங்க ஓடுற வண்டியில ஏறுவாங்க அதுக்கெல்லா புடிச்ச திட்டுவாங்க அது நடக்கு
ம் இப்டில்லா இருக்குது நெறையா ஆனா ஜாலியா இருன்ச்சி ப்ரோ ஸ்கூல் லைஃப்லா
ஸ் எனக்கெல்லா காலேஜ் லைஃபு ஸ் அதா ஒவ்வொருத்தருக்கு ஒன்னு மாறு ஸ்கூல்ல இருந்து போறப்போ அ ஸ்கூல் லைஃப்னு சொல்லிப்போ காலேஜ் போறப்போ காலேஜ் முடிஞ்சப்றோ காலேஜ் லைஃப் நல்லா இருந்துச்சிடானுவோ அது மாரிதா
ஆனா ஸ்கூல் லைஃபு எப்டின்னா இப்போ நாங்க நாங்க இங்கேருந்து பஸ்ல போறதே கேங்கா போவோ எங்க ஊரு பசங்களா அங்க போயிட்டு நா எங்க ஸ்கூல் ஸ்டாஃபிங்க்ள எறங்கிட்டு அங்கருந்து என் காலேஜு என் கிளாஸ் பசங்க ஒரு கேங் வரு
அவள்தா
போனாலே ஒரு கேங்க் கேங்கா போவோ திட்டு வாங்கற்து சம ஸ்ரிட்டா இருக்கு ப்ரோ எங்க ஸ்கூலு
ம ம் ஏ எங்க எல்லா திருப்பி பண்ணுங்க பண்றீங்களா
ஆ சேரி ப்ரோ ப்ரோ ஹலோ ப்ரோ ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு பண்லாமா நா அது கடிக்கு வற பெயிட்டு வந்துற
ஆ சேரி வா பெய்ட்டு ஃப்ரீயாயிட்டு மெசேஜ் பண்ணுங்க ம் செரி